ஹலோ ம் கேக்குது ப்ளூடூத் போட்ட கேட்கவே மாட்டக்குது
நான் காதலதா வச்சுட்டு
நானும் தா இதுல இங்க யாரு போட்டாலு கேட்க மட்டதது ப்ளூடூத் இப்டி வச்சு பேசுனாதா கேக்குது
அப்டியா அதா அந்த அ இது என்ன நேத்து பேசுனோ இல்ல அதுவே வன்டு காம்கியோனு வந்துட்டு சட்மிட் குடுக்க சொல்லிச்சு குடுத்துட்ட நல்லருக் நேத் டயட் ஆமா ஆனா டைமிங் இல்லல்ல நேத்து
ம் நா குடுக்க சொன்னல்ல உன்ன
அதுல கா இதுல எர்ரர்ரா இருந்துச்சுல வரவே இல்லல்ல
ஆ
ம் ம்
செர் செர்
அதா லீவ் வேற சொல்லணும் டி இன்னிக்கு கே என்ன சொல்றதுன்னு தெரியாம யோச்சு க்கே இன்னிக்கு நைட்டு தான போறது
பிடியா
ம்ம் எதுமே எடுத்து வைக்கல நா போனன்னா அப்புறோ எடுத்து வைக் க்க முடியாது சேரி நீலருந்து லீவ் போட்டுக்கலான்ட்டு பாத்
சேர் போயிட்டே வந்துர வேண்டியதான நியே
இல்ல இவ்காமுச்சு கொஞ்ச நேரோ படுத்துட்டு இன்னிக்கு
ஆமா ஆமா நீ படுத்து இருந்திரச்சிட்டு எல்லா பொறுமையே நீ எடுத் ஏழு மணி நேரோ எடுப்பே
ஆமாம் எடுத்து வைக்கிறக் கரெக்டா இருக்கு பாத்தா என்ன லீவ் சொல்லுனு தெரியலயோஸ் டே க்கிறாரத்தா நா நெனச்சே கீழ விழுந்துட்டோ சொல்லிர்லா அப்பிடின்னு
ஏதா ஒன்னு சொல்லு இப்பிடி சொன்னீன்னா ஒத்துக்குவாங்களா
ஒத்துக்க மாட்டாங்க கீழவுழுந்துட்டோன் சொன்னா என்ன சொ அதுவு அவங்க இல்ல இருந்தாங்கனா ஏதோன் காரணத்த சொல்லிட் வந்துருவே ஆ ஊருக்கு போயிருக்காங்களா அதுதா பிரச்சன
இங்க நீ் மட்டுதா வேல செய்றியா
ம் இல்ல
அப்புறோ என்ன
ஏ கூடுருக்க ஏ கூடுரு கழகு நாலு பேர் இருக்காங்க சாவி சாவி ஃபீஸு எல்லா என்கிட்ட தா இருக்குதா திட்டுவு மேமு அதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம யோ முலுச்சுட்டுருக்கே
ஏன்டி நீ இன்னிக்கு லீவுங்கிறது தெரியுல்ல அப்புறோ சா வி எல்லா குடுத்துட்டு வர வேண்டியதுதன
இல்ல அது இவகிட்ட குடுத்துருவே அவங்க அப்பிடி சொல்லுவாங்க ன்ட்ற இங்க வீட்டு பத்தல் வேண்டா ஒர்க்காத அவட்ட கொண்டோய் குடுத்துட்டு வந்துருவே நேத்து சேரியனா ஆளடி இவன கூப்புட்டு சந்தோஷ கூப்புட்டு
எதுக்கு
அவ இது எடுக்கு முடியாது செருப்பு எடு செருப்பு எடுக்கணுன் சொல்லிட்டு இருந்தா இப்ப நா சொன்னே சேரி வாட எடுத்து தரே அப்பிடின்னு சொன்னே சோரின்ட்டு போனா அந்த வாங்குனங்கல உனக்கு ஆ அது அது வந்துட்டு அது வந்துட்டு இது என்ன அஞ்சாயிரோ தா வந்துச்சு எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது சொன்னேன்ல உங்கிட்ட
எக்ஸ் அதுதா உன்னோட் ஆ இதையெல்லா போட்டு கழிச்
ஆ கழச்சிட்டு அ மீதி வந்து மூன்றுரூவா தந்தே அஞ்சு ரெண்டுரூவா அப்புறமா த அப்டின்னு சொல்லி பாஷாண்ணா கொடுத்துட்டே அவங்க அண்ணா கொடுத்துட்டாங்க
உ
அதனால நானு விட்டுட்டே பாத்தா சரி அதோட ஐநூறுருபவா கையில வச்சுருந்தே இவ கேட்டான்னட்டு இவ கூட போனா எடுத்தான்டி ஃபர்ஸ்ட்டு தாண்ட எடுத்துட்டு அதுக்கு அடுத்த நாள் கார்த்திக்கு எ தம்பிக்குபர்த்டே இல்லை இன்னொருத்தனு போ சரி அவனுக்கு ஏதாச்சு எடுக்கணு இப்ப பாக்கலால எடுத்துட்டு வரலையானு சரி அவனுக்கு எடுக்கணுமேனு சொல்லிட்டு ஒரு ஷர்ட்ட் அவனுக்கு ஒண்ண இவன்ட்ட அவனிட்ட ஐநூறு ரூபா வாங்கிதா எடுத்தே எடுத்துட்டு இவ இவனுக்கு வேணு ஷர்ட்டு அப்டிங்கிறா பாக்கட்டுமானு எடுத்து எடுத்து பாத்துட்டுருக்கா ஆ பாக்கட்டு பாத்தா அங்கே எதுவுமே இவனுக்கு ஒரு ஷர்ட்டு கூட இங்கிருந்து திருப்பி நா வந்ததே ராம அங்க இருந்து எங்க வேலை செய்யிற எடத்துல இருந்து திருப்பி இங்கே வந்தேன்னா அ பூ வீட்டுக்கிட்ட வந்தே வந்து திருப்பி இங்கிருந்து திருப்பியு அங்க ராமநாதோ வேலைக்கு வேலை செய்யற எடத்துக்கு திருப்பியு போய் அங்க போய் ஒரு கடையில போய் பாத்தா அங்க ஆயிரம் ரூவா வருதுடி
அப்றோ என்ன பண்ண
அப்பறோ இதா எங்க அம்மா கிட்ட சொன்னே இப்பிடின்றாம்மா உங்கிட்ட பாதி இருக்கன் ஹ அப்பனா பாத்துட்டு இருக்க
உதம்பிக்கா
போனா இவனுக்கு அப்புற அவனு கொண்ணு எடுத்துட்டு அப்பறோ ஈவனுக்கு ஒன்னு எடுத்துகிட்டு ஒன்ம்போதரை மணி அப்றோ அன்னைக்கு நம்ம அன்னைக்கு சாப்பிட்டோ தெரியுமா
இ வர கத்துராடி அய்யோ பாத்ரூம்ல இருக்கேண்டி நானு
அப்படியா எந்திரிச்ச்டா
உ ஆ ஆ இன்ன நெடிப்பு வேன நீதா பேச ச்சு அவ என்னய பாத்தானா அமைதிஆய்ருவா இது ஒனக்கு கேக்குதா சவுண்டு என்ன சவுண்ட்டு கேக்குது அஹ ஹ சேரி பேசு ஓ கனவ ல்ல
சேரி ஐயா அப்டியே அங்கேயே வச்சுட்டு போ பேசிக்கிட்டே
சொல்லுடி
பாத்ரூம் பூட வச்சுட் போடி
ஹலோ
பாத்ரூம்ட்டே வச்சுட்டு போவோ இருக்கா
யார
இல்ல ஃபோனதா
இல்ல வண்ட்டே
பன்ட்டியா
உ
எந்திரிச்சிர்சி டைம்
இல்ல அது திடீர் திடீர்னு செல்லோ கொஞ்சு இல்ல
ஓ அப்டியா இவளுக்கு அப்டி தாண்டி ஹோம் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க நேத்து ஏதோ ஃப்ரெண்ட இவளோட ஃப்ரெண்டாமா இந்த ஆத இவளோட ஃப்ரெண்டோட ஃபோட்டோ வந்து இது பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து கலர் ஜெராக்ஸ் எடுத்து ஒட்டி அவங்க கூட இருக்கு போது நீங்க ஹாப் ஹாப்பியாக இருப்பீங்களா சேடா இருப்பீங்களா எந்த மாதிரி இருப்பீங்க அப்டி
அது எப்பிட்ரி கொழந்தைங்களுக்கு தெரியு
ஆ க அந்த ஸ்மைலி ஃபேஸ் போட்ருக்காங்க சரியா ஒரு நாலஞ்சு ஸ்மைலி ஃபேஸ் அது வந்து ஹே இது தோழி எப்டின்றது அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பேஜ் இந்த பேஜ்ல வந்து அதுக்கு ஒரு ஸ்பேஸ் மாதிரி விட்டுருக்காங்க அந்த எடத்துல வந்து ஃபோட்டோ ஒட்டி கலர் ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஃபோட்டோ ஒட்டி கீழே வந்து எந்த ஹாப்பியாக இருப்பீங்களா கோவமாக இருப்பீங்களா அந்த மாதிரி டிக் பண் கலர் பண்ணிட்டு வர்ணு அப்டின் சொல்லி அமுச்சு விட்ருக்காங்க இவ ஹோம் ஒர்க்குன் மட்டுந்தா காமிச்சா இந்த கலர் ஜெராக்ஸ் எடுக்கனுனா நா அங்கருந்து வரம்மோதே ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்துருப்பே அப்புடிதா அவ் இதுக்கு முன்னாடியெல்லா எடுத்து எடுத்து ஒட்டிருக்கே இவெ எ ஃபோன்ல எங் பா எங்க ம்மா கிட்ட போயிட்டு ஃபோன்ல எடு த்துக் குடு எடுத்துக் குடுன்ட்டு அழுதுட்ருந்துருக்குறா டி மைனிகா ஃபோட்டோவ ஒட்றதுக்கு ஃப்ரெண்டாமா அந்த ஃப்ரெண்டோட ஃபோட்டோ அதுல ஒட்டனுமா ஆ‌ நி இதுல இரு க்கு பாட்டி நீ எடு நம்ம இதுல ஒட்டலா ஒட்டலான்ட்ருந்துருக்கா எங் கம்மாவ எங்கம்மா ஒன்னும் புரியா ம பச வளயாட்றக்குன் நனச்ட்டு பெசாம் போயிர்னு எங்கம்மா திட்டீட்ருக்குது அவள அப்ற நா வந்து எட் எத்தன மணிக்கு வந்ததே பதினோரு மணிக்கு வந்து பாத்தா இப்புடின்ருக்கு நா எங்க போய் அந்நேரத்துக்கு ஜெராக்ஸ் கலர் ஜெராக்ஸ் எடுக்க முடியு அப்புடியேத தூக்கி அமிச்சுவுட்னு இது லூஸு பேஜ மட்டு பதினொன்னா ப பதினொன்னாது பேஜு பன்னெண்டாவுது பேஜு ஹோம் ஒர்க் எழுதணுன் மட் டு எனக்கு ஃபோட்டோ அமுச்சுட்ருக்கா என்ன ஹோம் ஒர்க்குன் சொன்னாதான தெரியு இஷ்டத்துக்காவ ஹ சுத்தி இருக்குறா இந்த மாரி
பாட்டு கேட்டியா நைட்டு
இ கேட்டன்டி
வீடியோ பாத்தியா ஒனக் புடுச்சிருந்துச்சா ஃபஸ்ட் டைம் பாத்தோனெ புடுச்சிருச்சா
பாக்கும்போது வீடியோ இல்லல்ல வெறு ஆடியோ மட்டுந்தா இருந்துச்சு அப்ப கேட்ரு க்கம்மோது எனக் கு ஆ அவ்ளக்கா இது ஆகல செரியா என்ன இதே போய் அமுச்சு விட்ருக்க இது எப்பிடி இவளுக் புடுச்சு நீ ஒனக்கு வந்து பழைய தான புடிக்கு பழ சாங்ஸ் தான புடிக்கு இது எப்டி புடுச்சு இது எதாச்சு லைன்ஸ் வருமான்னு அ பாத்துக்கிட்டே இருந்தே பாத்தா பொண்ணுங்க அ வெர்ஷன் வந்துச்சுல்ல அப்ப ஓ இதுக்காக அவ சொல்லியிருப்பா போல அப்டின் சொல்ட்டு காத குடுத்து கேட்ருந்தே அப்ப எனக்கு நீ சொ அப்ப நீ மெசேஜ் பண்ணிட்ருந்தைல
நா அமுச்சுட்டே இருக்கே நீ பாக்கவே
டே இருந்தன நானு அதுல போயிட்டன்டி யூடியூபு
சேரி மேல நோட்டிபிகேஷன் வர்லயா ஒனக்
வந்துச்சு வந்துச்சு நானு இதுக்கு என்கிட்ட இது இல்லடி கே கெட் செட் இல்ல அதனால காது குள்ள வச்சு பா கேட்டிருந்தே
அட லூசு நீ அதுக்கு வீடியோவே பாத்திருக்க வேண்டியதுதான
நானு தலகாணிக்கிட்ட ஃபோன் ஆன் பண்ணி க தலகாணிக்கிட்ட ஓ வச்சுக்கி ட்டு அவுங்க காது காது பக்க வச்சிட்டு கேட்டு இருந்தே அவளு தூங்கிட்டு இருந்தாலா சவுண்ட் கேக்கும்ட்டு அதனால சேரி அ அப்டி கேக்கலாம்ன்ட்டு அ அப்றோ பாத்தா நீ டொய் டொய்னு வந்து வந்துகிட்டே இருந்துச்சா என்னடா வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டுதா ஆன் பண்ணி பார்த்தே
உம்
பாத்தா அந்த மாதிரி வீடியோன்னு சொன்னயா அப்றோ திருப்பி கீழ கிழையா இருந்துச்சுல அதோட வீடியோ
படிக்காம நீயா ஒன்னு
நீ சொன்ன உடனயே டக்குன்னு நாங்க போயிட்டா இருக்கு
நான் அஞ்சு நோவி பெரிய இது அது எல்லா அமைச்சுது இருக்குறே
உம் நானே என்ன என்ன வெ வெப்சைட்டுன்னு கேட்குறக்கு என்ன மூவின்னு கேட்ட உனக்கு என்ன செய்யற
என்னடி செய் இவ்ளோ நேரோ யோச்ச்சு யோச்ச்சு வெங்காய தக்காளியே இல்ல ரெண்டு ரெண்டு தா கெடக் க்கு சரி பருப்பு சோறு தாழிச்சு ஒரு டம்ளர் குடுத்து சுற்றுலா அந்த சோயாபீன்ஸ் ஊர வச்சிருக்குறே
சோயாபீன்ஸ் எதுக்குடி பருப்பு சாப்பாடுக்கு
சில்லி
சில்லி
உம்
சரி இரு நீ கூப்புடு
உம்